ஹலோ ஆ கேட்குது எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நான் நல்லா இருக்கே
ஆ என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கி கால்ல நா வந்து சப்பாத்தி சாப்ட்டேங்க நீங்க ஹலோ ஹலோ
ஆ கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
அ என்ன சாப்ட்டீங்க
சப்பாத்தி நீங்க
எங்க வீட்ல தோச தாங்க
ஏ
இன்னக்கு ஒன்னு செய்யல மாவு இருந்துச்சு அத வச்சு தோசையே ஊத்திட்டோ
அப்டிங்களா நா இனைக்கு சப்பாத்தி செஞ்சேங்க எங்க பா மாவில்ல இப்பதா ஆப்பத்துக்கு ஊற போட்ருக்கே அது அதனால
த்துக்கு என்ன அளவுல ஊற வப்பீங்க
நா எங்கா ஆச்சி வந்து இந்த டம்ளார் கணக்கு வந்து இந்த படி கணக்குலா எனக்கு தெரியாதுங்க நம்பளுக்கு என் நா இந்த எரநூத்தம்பர் இருக்குல்லங்க
ஆமா
அதால அதாலவே எங்க ஆச்சி எனக்கு எல்லா சொல்லி குடுத்துருக்காங்க ஆ எரநூத்தம்ளர்ல ரெண்டு டம்ளர் பச்ச அரிசினா மூணு டம்ளர் இட்லி அரிசி
ஆ அ அ
ம் உளுந்து மட்டு அல அர டம்ளரு இல்ல முக்கா டம்ளர் கூட போட்டுக்கலா
நீங்க எடுத்த டம்ளர்லேவா
ஆமா எடுத்து எல்லாமே எடுத்து எந்த டம்ல நம்ம அரிசி எடுக்குறோ பச்சரிசி எடுக்குறோமோ இப்ப மூணு டம்ளர் இட்லி அரிசினா ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி ஒண்ணாவே கல ஒண்ணாவே போட்டுக்கிட்டு உளுந்து வந்து முக்காட்டம்ளர் போட சொல்லுவாங்க கொஞ்சோண்டு வெந்தய எல்லாமே ஒன்னா போட்டு ஊற வச்சிர்ணு
உளுந்து அரிசி எல்லாமே ஒண்ணாவே போட்றீங்ளா
ஆமா தனி தனியா ஊற வைக்க கூடாதாம்மா எல்லா ஒன்னா போட்டு ஊற வச்சு அரச்சி இன்னோன்னு வாங்க
ஓ
ஆமா செல பேர் நா படி கணக்கு நா ஒன்றரப்படி போட்டே முக்கா படி போட்டேன்னுவாங்க என்ட அந்த படியு கெடையாது எனக்கு அந்த அளவு நம்மளுக்கு தெரியாதுங்க நா அரிசிக்கு ஊற போனாலு நா வந்து இந்த டம்ளர் கணக்கு பத்தி தா நா போடுவே
ஆ அ அ
ஊற வச்சு அரச்சிட்டு ஆ
பாதிக்கு பாதி போடுவ இப்ப ஒரு டம்ளரு இட்லி அரிசினா ஒரு டம்ளரு பச்சரிசி அதுக்கு ஒரு அர டம்ளா இல்லன்னா கால் டம் ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தய
ம் நா வந்து ரெண்டு டம்ளர் போட்டுப்பே ஏன்ன மாவு கொஞ்ச பச்சரிசிக்கு கொஞ்ச மாவு நல்லா வரு
ஆமா
ஆனாலு வந்து நா கொஞ்சோ வெள்ளோ வெள்ளேன்னு நல்லா வெளுத்த மாரி வருமா அரிசிக்கு அதனால நா ஒன் ஒன் போட்ருவே நா வாங்குற இட் ஆமா சேத்து போட்டுருவே கொஞ்சோ கணசோ வரதுக்காக இருக்கமா வரும்ல பச்சரிசி ஆனால கொஞ்சோ கனசோ வரதுக் காக வந்து நான்னு போட்டுருவ இது வரைக்கும் அப்டிதா அரச்சிட்டு ருக்கு நல்லா தா வந்துட்டு இருக்கு
ஆ நானு இனிமே ஒரு டம்ளரு சேத்து போட்டு பாக்குற
நா வந்து கொஞ்ச நா வாங்குற உளுந்து வந்து கொஞ்ச மாவு வராதுங்க
ம்ம்
அதனால வந்து நா கொஞ்ச அற டம்ள போடுர பதிலா கொஞ்ச எக்ஸ்ட்ரா ஒரு முக்காட்டு ஒரு கா இது ஒரு கைப்பிடி போட்டுருவ கொஞ்ச பச ஆமா நா வாங்கறது வந்து ஏ அங்க நம்ம ஊர்ல வந்து வேறவா இருக்கும் எங்க அம்மா ஊர்ல இங்க வந்து ஒரு உளுந்து நல்லா வருது ஒரு உளுந்து மாவ் வரமாட்டக்குது அதனால வந்து நான்னு சே கூடலோ குறச்சலோன்னு சொல்லி போட்டுற எக்ஸ்ட்ரா போட்டுறது வந்தா அப்பறமேட்டு அரச்சா வந்தா பாத்துக்கலாம்னு ஆனா இது வரைக்கும் நல்லாதா வந்துட்டு இருக்கு
ஆஆ
ஆ அரச்சு வச்சுட்டன்னா அதுக்கு தேங்காய் பால் அரச்சு ஊத்துன்னா எய பொண்ணு எங்க சின்ன பொண்ணு நல்லா சாப்டு
ஆமா பசங்களுக்கு தேங்காய் பால்னா ரொம்ப புடிக்குல்ல
ஆமாம் வயிறு புண்ணு ஆறும் அதனால எய பொண்ணு நல்லா சாப் சாப்புடுவாங்க
அதுல சக்கர போடுறதாலவேற பசங்களுக்கு நல்லா புடிச்சிருது
ஆமா நான்னு நாட்டு சக்கர போட்டு விட்டுருவ வெள்ள சக்கர போட மாட்ட நாட்டு சக்கர அப்டிங்களா நா நாட்டு சக்கர போட்டு விட்டுருவ
அ அதிக பால் பால்ல இருந்து எல்லாத்துக்குமே நாட்டு சாக்கர தா கொடுப்ப நா எய பசங்களுக்கு நீங்க பால்ல என்ன போடுவீங்க ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா